வணக் வணக்கம் எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கே நீங்க எப்ட்ருக்கீங்க நல்லா இருக்கே நீங்க எப்ட்ருக்கீங்க
ரொம்ப நல்லா இருக்குக்கா காலைல என்னக்கா ஸ்பெஷலு
காலைல வந்து ஆப்போ அப்றோ முட்ட ரோஸ்ட்டு ஆப்போ ஆப்போ
ஆப்பம் கேள்விப்பட்ருக்கே ஆனா சாப்டது இல்லக்கா
ங்யா
ஆமாக்கா
நல்லா இருக்கூ ஆப்போ
ஆப்பம் அத எப்டிக்கா செய்விங்க
அது வந்து பச்சரிசி இருக்குல்ல
ஆமாக்கா
பச்சரிசிய ஊற போட்டு கொஞ்சோ சோளம் சே சே பழையச்சோறு இருக்குல நெறைய நேர பச்சரிசி நெறைய நேர ஊற போட வேணா போட்டு ட்டு அதுக்கப்புற பழையசோறு சேத்து நல்ல ஊறணு ஓ காலைல போட்டா சாயங்கால எடுக்குற மாரி
அவ்ள நேரமாங்க்கா சர் சரிக்கா
கொஞ்சம் போல உளுந்தும் போட்டு வெள்ள உளுந்து
ஆ
அதையு போட்டு நல்ல ஊற வெச்சுட்டு அதுக்கப்புற ஒரு பழையச்சோறு இருக்குல்ல வீட்ல
அ மாமாக்கா ஆமாக்கா
தெப்றா அரச்சிட்டு தேங்கெ வேண்ணப் ஒன்னு இல்லட்ட வேண்டனா வேண்டா
தேங்கா போட்டா நல்லார்க்குமாங்கா இல்ல அதா தேங்கா போட்டா நல்லார்க்குமா இல்ல அப்புறொ ட்ரை பண்லா
துபே வந்து காஞ்சி தேங் எல்லா இருக்குல்ல அந்த மரு தேங்க போட் நல்லாருக்கு ஆம ஆமா போட் டு அரச்சிட்டு அப்றோ கொட் நேர நைட் ஃபுல்லு வெளில வச்சிட்டு காலைல வந்து சோடா உப்பு உப்பும் போட்டு கலக்கி ஆப்பச்சட்டில ஊத்தி சுப்னா ஓ நல்ல அழகாட் வரு
சேர்ஸ் ஆனா இது செய்யற்த்துக்கே இது செய்யற் இங்கே ரெண்னால் ஆயிரு போலயேக்கு
ஒரு நள் ஃபுல்லு ஊற போடரு அ இது மத்யான அரநாளாது ஊற போடணு
சேர் இன்னைகு சாப்பிடனு நெனைச்சா நாளைக்கு நாளைக்கு இப்போ காலைல சாப்புட்னு நெனைச்சா நாளைக் காலைலதா சாப்புடுவோ போலயே அந்த அளவுக்கு இதாயிரு போலயே ஐயோ ரொம்ப ரிஸ்க்கா இருக்கு போல ம் இங்க சாம்பாருக்கா அப்பறோ அம்மா அப்பள சுட்டாங்க
காலைலே சாம்பாரா
ஆமாக்கா காலைல சாம்பார் சோறு போட்டு ஏமாத்திபுட்டாங்க வீட்ல வேற என்னக்கா கேக்கறது இதுதா இருக் கு சாப்புடுன்றாங்க இஷ்டனா சாப்ட்டு இல்லனா போலான்றாங்க டிஃபன்லா இல்லயிங்கா எப்பவு போலதா சாப்பாடு ஏதோ ஒன்னு அப்பா ஏ எப்போமே சாப்பாடு வச்சிருவாங்க கொழம்பு அதுக்கேத்த மாரி எதனா செஞ்சுருவாங்க இன்னிக்கி அப்பள இருஞ்சு அப்பளம் சுட்டு சாம்பாரோட அப்பள வெச்சு சாப்பிடுற மாரி ஆனா நா என்னா பண்ணே அப்பளம் மட்டுந்தா சாப்டே சாப்பாட்டுக்கு அப்பளத்த சாப்ட்ட மாரில்லக்கா அப்பளத்துக்குதா சாப்பாடு சைட்டிஷ் ச அந்த மாரிந்துஞ்சு எனக்கு அந்தளவுக்கு அப்பளத்த போட்டு நொறுக்கீட்ட ஆமாகா நேதே கேக்குன்னு நெனச்சா உங்குளுக்கு ஃபேவரைட் மூவிலா என்னாகா
ஃபேவரைட் மூவினா காமெடி மூவிஸ்
காமெடி மூவியா
ஆமா
சா ஆ நி இந்தியனா இல்ல ஹாலிவுட்டா அப்டின் கேக்கற இந்தியனாகா ஃபேவரைட்கா ஏனா இந்தியன்லா அவ்ளோ
ம் என்ன ஃபேவரைட் மூவி க்யா
என்னது
ஃபேவரைட் மூவி
அப்டி ஃபேவரெட் மூவிலா அப்படி எல்லா இல்ல சும்மா என்ன படம் போட் டாலு நாங்க பாக்றதுதா
அஹா ரைட்டுக்கா எனக்கு இந்த வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் சந்தானம் படம் க பாத்ருக்கீங்களா
ஆம்மாம்மா அந்த
ட்ரெயின்ல போயிட்டுக்கிற அந்த பொண்ணு ஆ அதேதா ஆ அது நல்லாருக்கு காமெடி அதெல்லா சின்ன வயசுல பாத்துட்டு போயிட்டு ஸ்கூல்ல காமெடி பண்ணிட்டு இருப்போ அந்த மாரி இப்ப அத நெனச்சா எனக்கே சிரிப் சிரிப்பு வரு இந்த மாரி லா போய் பண்ணிட்டு இருந்த ஸ்கூல்ல போயிட்டு அப்டின்ட்டு அது அடக்கமுடில்லக்கா
ஃபேவரட் ஹீரோ ஹீரோயின் எல்லா
ஏங்க்கா
ஃபேவரட் ஹீரோ ஹீரோயின் யாரு
எனக்கு நா என்னைக்கிமே தல தாக்கா ஈவன் கூகுள் மேப் ஆமாக்கா கூகுள் மேப் கூட தப்பான வழி சொல்லு ஆனா அவரு தப்பான வழி சொல்ல மாட் ட்டாரு என்னைக்கிமே நீங்க
நா வந்து இப்ப சி எம் மா இருக்காங்கல்ல அவங்கதா
அய்யய்யோ சேரி சேரி விடுங்க அ சேரி ரெண்டு பேரு நண்பர்கள் அப்பற எதுக்கு நமக்கு இது நடுவுல ஒரு வாக்குவாத வேணா விடுங்க
அவங்களே நண்பர்களா இருக்காங்க நம்ப யா ஆம்மா
ம் உங்ளுக்கு அவரோட படம் என்னக்கா புடிக்கு
முன்னடி அவங்க நடிச்சிருக்க படம் லா நல்லா புடிக்கு
இந்த நயன்டிஸ் அந்த மாரியாங்க்கா இல்ல டு இயர்லி டுவென்டிஸ் அந்த மாரியாங்க்கா
அவங்க அதெல்லா நல்லா இருக்கு அது பாக்றதுக்கு
அது படம் பேருக்கா
துள்ளும் பிரியமானவளே
ஆ பிரியமானவளே பாத்துருக்கே துள்ளாத மனமும் துள்ளும் பாத்ததில்ல பாக்கணு ஒரு நாளு
நாளை போடுவாங்க சன் டிவில
ஓ அப்ப இதெல்லா பாத்துட்டீங்களா ஏற்கனவே போட்றாங்கனு
ஆம்மாமா நீ இது அட்வர்டைஸ்மெண்ட் ல வெளம்பரத் த்திரு போடுவாங்கல்ல
லம்பத்துலையா ரைட் ரைட்டுக்கா ஆமா ஆமா ஆனா நா விளம்பரத்துல பாக்லாம்ன் பாத்தேன் எனக்கு விளம்பரோம் போடவே மாட்டிக்கிறாங் நா இருக்குறனு படம் மட்டும் ஓடுது சேரிங்கன்ட்டு வந்துட்டு ஒரு சைடு விளம்பரம் போடுவான் பாத்தா மொக்க படமா போட்டுட்றாங்க
அது அப்டியே எங்க வீட் ல வந்து சன் டிவி ல சான் நைட்டு ஏழ் மணிலர்ந்து பண்னெண்டு மணி வரயு சன் டிவி சீரியல் ஓடும் அதுனால அதுல விளம் அ ஆமா அதுனால அதுல வேளம்பரோம் வரன்னால தெரியும்
ஹ சேரி சேரி அந்த சேனல மட்டும் யார்ன்னா அந்த டைம்க்குல மாத்திட் ட்டங்க அப்ப அக்கா சந்திரமுகியா மாறிருவீங்க உள்ளந்து வெளியே வந்து பாத்தாலுபாத்த
அதா
எ எனக்கு அஜித் சார் படோ ரொம்ப புடிக் எல்லா படமு புடிக்கு ஆ வாளிப்படோ அது ரொ அதவிட ரொம்ப புடிக்கு ஏனா ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும் போது எனக்கு வாளிப்படம் பாக்கும்போது என்னடா இது இந்த அளவுக்கு நெகட்டிவாருக்கு எப்படி இந்த அளவுக்கு ஒரு கேரக்ட்ரு பவுர்ஃபுல்லா கொண்டுந்தாங்க இப்டியெல்லா இது பண்ண முடியுமான்ற அளவுக்கு ஆயுடுச்சு எனக்கு செம்மா இதுக்கு வாலிப்பட்லாம்மா கொரலா சொல்லவே முடியாது ஒரு அந்த அளவுக்கு அந்த படம் முடிஞ்ச கப்புறோ கிளைமக்ஸ்ல ஒரு கவிதையாட்டோ ஏதோன்னு சொல்லுவாரு ப்பா அப்போ அந்த து நா ஆசப்பட்டது அதுன்னு ஒர் சில சொல்லுவாரு அந்த லிரிக்ஸ்ஸ கேக்கு போதே அந்த படம் கடைசியா ஃபீல் ஆச்சு கா ரொம்ப ரொம்ப அண்டரேட்டடுக்கா வாலியில்லா உங்குளுக்கு அஜி சார் படோ எதுக்
அந்த ஒரு டபுள் ஆக்ட்டிங் உண்டு தெரியுமா அது என்ன படோம் படம் நேம்மு அவ்ளோ ஞாபகோ இல்ல டபுள் ஆக்ட்டிங் படோ
ஆ எதுங்க்கா.
அதூ படத்துக்கு நேம் அவ்ளவா தெரிய மாட்டிங்கி அவுங்க அண்ணந்தம்பியா நடிப்பாங்க அவுங்க தம்பி வந்து அ ஆஸ் ஆஸ்ரமத்துலருப்பாங்க
சேரி சேரி
அந்த படோ
இது வில்லன்
ஆ ஆ ம் ம் வில்லன்தா நெனைக்றே பஸ் கண்டெக்டரா போவாங்கல்ல
ஆ வில்லனேதா வில்லனேதா கண்டெக்டரான்னுல்ல வில்லன் படமே தா அது ஆ அதெல்லா சூப்பராருக்கு அ ஆடியில காத்தடிச்சா பாட்டு
ஆமா ஆமா
ஆ அதுவு ஆ அதும் செம்மயாருக்கு கா அத விட அதே மாறி பாத்திங்னா சிட்டிசன்னு சூப்பராருக்கூம் சிட்டிசன் லா ஒர் மாறி நல்லாதாங்கர்கும் அவர் ஆக்ட்டிங் ஆக்ட்டிங் எங்கக்காக்கு ரொம்ப புடிச்ச படோ அந்த கேரக்ட்ராவே அந்த ரொம்ப இதா இருக்கு நம்ப இதா வரோ அது இதா ரொம்ப இதா இருக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க பாத்துஇருக்கீங்களா
என்னது
அந்த சிட்டிசன்ல அந்த மொட்டை அடிச்ச மாரி ஒரு கேரக்டர் இருக்கு பாத்துருக்கீங்களா
சிட்டிசன் பாத்ததில்லா
பாக்குரது இல்லையா
இல்ல நா பாதி அஜித்சார் அவங்க படம் பாக்க மாட்டே அவ்வளவாட்டு
சரி அந்த ஒரு படோ நல்லா இருக்கு பாருங்க அவங்களே நண்பர்கள் தா அந்த ஒரு படத்த டிரை பண்ணி பாருங்க
கண்டிப்பா கண்டிப்பா ஒரு நாள் பா- பாக்கறே
ஆ அ உங்ளுக்கு இப்ப காமெடி படொ கேட்டா உங்ளுக்கு சொன்னீங்க அ- அந்த மாரி ஆ லவ் படம் தளபதிது எது புடிக்கு
அதுல வந்து ஃபிரெண்ட்ஸ் நல்ல பிடிக்கு
ஆ பிரெண்ட்ஸ் சூப்ப ரான காமெடிக்கு பஞ்சமே இல்ல பிரெண்ட்ஸ் எல்லாம் என்னைக்குமே ஆல் டைம் பேவரட்டுக்கா காமெடிக்கு பஞ்சமே கெடையாது என்னைக்குமே நேசமணி
ஆமாங்க
எல்லா இதுலயும் ஒரு நேசமணி இருப்பாங்க எல்லா பேமிலிலு அந்த மாரி இந்த பேமிலி நேசமணி நா தா அஜித் சார் படத்துல புடிச்ச லவ் படனா நா என்னா சொல்லுவேனா எனக்கு வந்து பேவரட் ன்னா என்ன தெரியுமாக்கா ஆ என்னாது இந்த படம் ஐய்யயோ டக்குன்னு இதாவுதே ஆ கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன்
ஆ அந்த மத்த அதுல உள்ள பாட்டு நா கே-பாத்துருக்கேன் பாத்துருக்கேன்
ஆ அந்த பாட்டு அந்த பாட்டு இருக்கு பாத்தீங்களா இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும் அந்த பாட்டு அந்த பாட்டு நேஷனல் அவார்டு வாங்கிருக்கு ஆ அந்த பாட்டுக்கோசமே நேஷனல் அவார்டு வாங்கிருக்கு அது நா பாத்தே என்னடா பாட்டுக்குலா நேஷனல் அவார்டு வாங்கிருக்கா பாத்துட்டு எனக்கு ஆச்சிரியமாயிருச்சு ஆனா அதுக்கப் லிரிக்ஸ கேக்க கேக்க தா அப்டியே உன்னிப்பா இது பண்ண தா ரொம்ப ரொம்ப இதாருந்துச்சு பரவால்ல பாட்டு நேஷனல் அவார்டுக்கு ரொம்ப ஓர்த்தான பாட்டு கண்டிப்பா நேஷனல் அவார்டு குடுக்கலா அப்பிடினுதா இருந்தே ஆனா சூப்பராந்துச்சு பாட்டுலா
ம் ம்
என்னைக்குமே தலதா க்கா நீங்க தல படத்து எதனா போயிருக்கீங்களா தேட்ரு எத
இல்ல இல்ல போனதுல்ல
தளபதி படத்துக்கு
அதுவும் போனதில்ல அவ்ளவா வீட்ல அப்பாலா கூட்டிட்டு போ மாட்டாங்க
அய்யய்யோ சேரி சேரிக்கா சரி விடுங்க ஒரு டைம் போலா இருங்க எல்லாரு மறுபடியு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா வாங்க டேடி சொல்லி கூப்ட்டு போறே எல்லாரு போலா வாங்க கண்டிப்பா போறோ மாஸ் பண்றோம கத்தரோ தெறி
ஏன் ஹஸ்பண்ட் தல தல ஃபேனு தா
வாங்க்கா பாத்துக்கலா நாங்க அன் இன்டெலிஜிபிள் பிரெண்ட்செல்லா பாத்துக்கலா ஆனா சொல்றே கூட்டிட்டு போறோ மஜா பண்றோ க்கா கேக்குதாக்கா
ஆ கேக்குது
சேரிக்கா சேரிக்கா செரிக்கா உங்களோட பேசுனதுல ரொம்ப சந்தோஷ கா மறுபடியு அப்ற கால் பண்றன்க்கா
ஆ செரி
ஹா செரிக்கா நன்றிக்கா